ஆ கேக்குதா ப்ரோ வணக்கம் ப்ரோ
கேக்குது ப்ரோ
கேக்குது ப்ரோ ஆ சாப்ட்டே ப்ரோ நீங்க சாப்ட்டீங்ளா
இல்ல ப்ரோ என்ன சாப்டீங்க இல்ல ப்ரோ நைட்டு கேட்ரீங் போய்ட்டு வந்த ப்ரோ
அப்புடியா சேர் சேர் சேரி நானு காலேஜ் படிக்கும்போது இந்த மாரி கேட்ரிங்லா நெறைய போவ மூர்த்தநாளோ நேத்து இல்ல இன்னைக்கா
ம் நேத்து முகூர்த்து நாளு கால்ல ஒவ்வொருத்துரு கால்ல மேரேஜ் பண்ணிட்டு நைட் ஃபங்க்ஷன் வப்பாங்கள கோயில பண்ணி முட்ச்சுட்டு ம் அது மாரி கூட நேத்து முகூர்த்த நாளு முந்தாநேத்து முகூர்த்த நாளு தொடந்து ஒரு ரெண்டு மூண்நாள் முகூர்த்த நாளு ப்ரோ
ஆ புரியுது நானு காலேஜ் படிக்கும்போது பசங்ளோட நெறையா கேட்ரிங்தா போவே அது எப்புன்னா ஒரு நாலஞ்சுஸ் அப்போ வந்து ஒரு ஒரு வேலைக்கு அதாவ்து அ இப்ப ரெண்டு வேல கால்ல மதியம் மட் ஞு பரிமாற்றோம்னா எழநூருவா தருவாங்க
ம்
மூணு வேல பரிமாறோம்னா ஆயருவா அந்தமாரி தருவாங்க ஆயருவா ஆய்ர்த்துநூர்வா தருவாங்க சில பேரு போய்ட்டு வர்றதுக்கு நூருவா நூ எர்நூர்வா சேத்தருவாங்க நூருவா அந்த மாரி
பெட்ரோல் காசோட
ஆ பெட்ரோல் காசோட சில பேர் எழுநூருவான எட்நூருவா தருவாங்க அந்த மாரி இப்ப எவுளோ தராங்க
இப்போ முன்னூத்தம்பருவா தராங்க ப்ரோ ஒரு வேலைக்கு
ஆ அதேதா அப்பயு தந்தாங்க பரவா இப்ப கம்மி தான அப் இப்ப ஏன் இவ்ளோ கம்மியா தராங்க இப்பு கூட்டிருக்கணும்ல அதா வெலவாசி ஏறிகிட்டே இருக்கு வெலவு எலைய
ஒரு ஃபஸ்ட் இருந்துச்சு இப்ப நாங்க ஒவ்வொரு நாளு சென்னைக்குலா போய் செஞ்சோமனா ஒரே வேலைக்கு ஐநூறுபா வாங்குவோ
ம் புரிது புரிது ஊர பொறுத்து
ம் ம் சரி இப்ப இந்த சைட்ல அதுனாலதா முன்னூத்தம்ருவா அதிமாதா நெனைக்குறாங்க
ஆ புரிது புரிது அதா இது நாங்களு எடத்துக்கு போய்ருப்போ ரொம்போ இப்போ பணக் காரங்க வீட்டு கல்யாணோ ரொம்ப பெரிய கல்யாணம்னா ஒரு வேலைக்கே ஐநூறுவா தருவாங்க
ஆ
அதாவ்து நான்வெ ஜுக்கு இது போடுவாங்க அதுவு நான்வெஜுனா நம்ம இது மாரி கொழம்பு சோர்லா கெடையாது பிரியாணி
ப்ரோ அது இல்லாம எங்க பசங்க வந்து நான்வெஜ்ஜுதா வருவானுங்லே
நாங்ளு என்ன எங்க பசங்ளு அப்டிதா பெரும்பாலு நான்வெஜுனாதா வருவானுங்க வெஜ்ஜு கேட்டீங்குனா போங்கடா அப்புன்ட்டு போய்டுவானுங்க
வெஜ் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான்வெஜ்ஜ தான் ப்ரோ வரு இப்போ வந்து அவுளோவா வரதில்ல ப்ரோ
புரிது புரிது அதுலயு இந்த கேட்ரிங் பிடிசு குடுப்பாங்கல்ல அவுங்களுக்கு நெறைய அமௌண்ட்டு வரு அது நமக் தெரியாது சில பேரு நம்ம டேரக்ட்டா புடிச்சோம்னா நமக்
ஆமா ப்ரோ எங்களு க்கு அப்டி வராது ப்ரோ ஒர்த்தரு மூலிமா வந்து உன்னொத்தரு மூலிமா வந்து உன்னொத்தரு மூலியமா வந்துதா நாங்க போவோமே
அப்புடித்தா எங்களுக்கு வரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க ஒருத்த ஒரு அக்கா இருப்பாங்க நிஷான் ட்டு அப்புறோ ஒரு அண்ண இருப்பாரு இந்த மாரி நாலஞ்சு பேர் இருப்பாங்க யாராச்சு ஒராள் மாத் தி மாத்தி கூப்டுவாங்க அது ஆனா வன்ட்டு இப்போ நம்ம ஒருத்தவ்ங்க கூப்புறப்போ இன்னொரு கே ட்ரிங்ல இருக்கொம்னா கேட்ரிங்ல இன்னொருத்தவங் கேட்ரிங்ல இருக்கோன் சொல் விட்டோம்னா அடுத்து இவங்க கூப்ட மாட்டாங்க அதனால முடி சளவு பசங்க கொஞ்சோ பேர் ரெண்டு பேரயாச்சு அனுப்பி மாத்தி மாத்தி அனுப்ப பாப்போ ஒரு பத்து பேர் இருக்கம்னா ரெண்டு பேர் இங்க போனா ரெண்டு பேரு அங்க போங்க எல்லாருமே போகாம உட்டுட்டா அடுத்து கூப்ட மாட்டாங்க அப்டி மாத்தி மாத்தி நாங்க ஒரு சில நேர அங்க யாருமே கூப்டல அப்டின்னா இப்ப யார் கூ ப்றாங்களோ அவங்கதுக்கு போய்டுவோ அந்த மாரி மாத்தி மாத்தி
ஒரே ஒரு ஆர்டர் மட்டுமே நூறு கேட்ரிங் கிட்டத்தட்ட செஞ்சிருப்போ ப்ரோ
ஒரே ஒருத்தருக்கு மட்டுமே
ஆமா அவருக்கு புச்சு அவரு புச்சு புச்சு குடுப்பாரு பசங்க தரமா ஃபார்ஸ்டா இருப்பான்க ப்ரோ வாங்கறதுன்னா அந்த காசு கரட்டா செஞ்சுர்வ ப்ரோ
புரியுது புரியுது ஆனா எங்கதுலயுமே இப் ஒரு நெறய பேர் நல்லா வேல பாப்பாங்க ஒரு சில பேர் வந்து ஃப்ரெண்டு கூப்ட்டு வருவானுங்க ஒருத்த வந்த இவன் ஃப்ரெண்டுடா இவ வந்து கொஞ்சோ அந்த மாரி கேட்டான்டா அந்த மாரினு யாராயாச்சு கூப்ட்டு வருவானுங்க
ஆமா அவனுங்களே ஆமா ப்ரோ
அவனுங்களா வேலயே பாக்க மாட்டானுங்க அப்டியே ஒரமா நின்னகிட்டே இருப்பானுங்க எனக் பாக்கறப்ப என் என்னடா எந்த ஏதாச்சு பண்றானு நம்ம சொல்லவு முடியாது ஏன்னா நமக்கு அவ்ளோ தெரியாது அவ கூட்டு வந்தவன்ட என்னாடா நீ கூட்டு வந்தாளு இப்டி ஒன்னு மே பண்ணாம இருக்கா சொல்லுவ அந்த உட்றா உட்றா அப்டிம்ப விடு நம்ம அவனுக்கு நம்ம வீட்டு கல்யாணமா அவிங்க யாரோ கூப்ட்டாங்கனா வேல பாத்துக்கட்டு இல்லனா அப்டி இப்டின் சொல்ட்டு
ஆமா ப்ரோ ஆமா உண்மையா ப்ரோ வெறுப்பா இருக்கு வெறுப்பா இருக்கு நானு சொல்லிடுவே நானு வந்து மத்தவங்களுக்கு தா அடுத்துதா போவோ ப்ரோ இத்தினிக்கு நேத்து போன ப்ரோ நேத்து போனது வந்து வெஜ் கேட்ரிங் ப்ரோ இன்னு சாம்பாரே இன்னு சா ஒயிட் ரைஸ் ரைசே வக்கல பிரிஞ்சிதா வக்றாங்கோ எப்போ ரசோ வச்சினு வந்தீங்கன் கேக்குறா ப்ரோ
ஆ
அதுக் அப்றோ வெறுப்பா கிது ப்ரோ அப்டி இப்டினு செஞ்சி செஞ்சுட்ட ப்ரோ இரநூறு பேர் தா சாப்பாடு அது பத்து பேர் தா
ஆ புரிது
சீக்கிரமமா முஞ்சிச்சு ப்ரோ
நாங்க போறப்பல்லா உங்க மெஸ்ல பாலான் ஒருத்தர் இருப்பாரு அந்தண்னே கேட்ரிங் கூப்டுவாரு
யாரு கேட்ரிங் பிரி ஈசியா இருக்கு
ஏ எனக்கு இருக்கலயே இவரு பாலா அண்ணே கேட்ரிங் தா ஈசி ஏன்னா அவரு என்னா பண்ணுவார்னா அவரு கூப்புற கேட்ரீங்லா வந்து பெரு பெரிய கல்யாணமா இருக்காது அவரு கூப்புற கேட்ரீங்லா சும்மா சின் சின்ன பங்ஷனா தா இருக்கு ஆனா அதே அமௌண்ட்டு தா குடுப்பாரு பெரிய கேட்ரீங்னா நெறய பேர் இருப்பாங்க பதினஞ்சு பேர் இருவ வெறு முப்பது பேர்னா வேல பாப்பாங்க மொத்தமா நாங்க போறதே நாலு பேர் இருப்போமா மொத்தமே அந்த கல்யா நாலே நாலு பேர் தா பரிமாறுவோமே மொத்தமே அந்த கல்ய துகு ஒரு நூத்தம்பது எர்நுறுபேரு நாலு பேர் தா கொஞ்சோ கொஞ்சோ அதிகபட்சமே ஒரு நூத்தம்பது பேர் தா வருவாங்க சுமே நாலு பேர்தா பரிமாறுவோ அதா எப்டி பண்ணுவோ பொறுமையா நாலு பேர் தா இருக்கோனா பொறுமையாதான பண்ண முடியு
ஆ
ஏதாச்சு யாராச்சு தம்பி இங்க எலய போடுப்பா தம்பி இப்டி இப்டின்னாத் ஆ ஒந்த அந்தாண்னே கல்யாண்த்துக்கு வந்தவர்னே பாக்குமாட்டார் திட்டி உட்றுவாரு யோ நாலு பேர் தாயா இருக்கோ வெயிட் பண்யா பொறுமையா தா பண்ண முடியு அப்டின்ட்டு இந்த மாரி எலெய் இப்டி போட்னு இது இப்படி பண்ணு இத கூட தெரியாதாவே ஒனக் தெரியும்ல மாத்திகோ உ கேரு இந்த மாரி பேசி உட்றுவாரு அவ்ரு கூட போறப்போ ஃபண்ணா இருக்கோ அதாவ்து அந்த கல்யாண்த்துல வந்து சண்ட போட்றக்னே போற கல்யாணோ மார் ருக்கோ அங்க போட் அடி தடி ப பறக்க உட்டுக்குட்ருப்பானுங்க அந்த கலயாண்த்துல வந்து எதுமே ஆட்ரா இருக்காது ரொம்ப ஆட்ரா இருக்க கல்யாண்த்துல எல்லாத்யு பாத்து பாத்து பண்ணோ இங்க இஷ்டம்போலத் ச்சிக்கிட்ருப்பானங்க திடீனு ஒருத்த அப்லோ வச்சிட்ருக்குபோது ஒருத்த காய் வெச்சிட்டுப மாத்தி மாத்தி அச்சிட்
ப்ரோ நேத் நாங் போனோமே நேத்து பஸ்ட்டு ஒரு ஒரு பந்தி வந்து அப்டி லைனப் போச்சி ப்ரோ அப்பதா வந்து நடுவ்ல அப் க்லோத்த வெக்க மாண்றானுங்கோ அப்பல் வெக்க மாண்றானுங்கோ அங்க யாருமே இன்சார்ஜ் கெடயாது நாங்க மட்டு தா இன்சார்ஜூ நா பத்து பேருமே இன்சார்ஜ் அங்கு நாங்க அன்னிக்கி
உ உ புரிது
நால யாரு வந்து இது வெய் அதுவெய்னு யாரு சொல்ல மாட்டாங்க நாங்க எட்த்தாதா உண்டு அனால செஞ்சிந்தே பெ
இந்ந அப்றோ இந்த நிஷாக்கான்னு ஒரு அக்கா இருப்பாங்க அந்த அக்கால அலுக் கேட்ரீங் கூப்டுவாங்க நாங்க ஃபஸ்ட் பரிமார்ட்டு தா இருந்தோ அப்பறோ என்ன ஆய்டு ச்சூ அந்த கேட்ரிங் அந்த ஓனரே வந்து பாத்துட்டு இந்த மாரி இப் ஏன்ட்ட வந்து பேஸ்னாரு நா இந்த காலேஜ்ல படிக்கிறே இதெல்லா பண்றே இப்டி இப்டி சொன் ஒன்யோ பாத்துட்டு பரவால்லயே ஏனா நா வந்து நா மேக்ஸ் படிச்சிருக்கே பரவால்ல நீங்க இவ்ளோ பட் ச்சிர்க்கீங்க நா எம் எஸ் சி பச்சிட்டுருந்தே அப்ப செ எம் எஸ் சிலா படிச்சிர்க்கீங்கா பேசாம நீங்க சூப்பர் வய்ஸ் பண்ணுங்க அப்புடி சொல்ட்டாரு அடுத்து நானு எ தம்பி இன்னு ரெண்டு மூணு பேரு மொட் டோ சூப்பர்வைசி்ங் பண்ணாம்ஸ் தோ அந்த நிஷாக்கா கேட்ரீங்ள அதா பரிமாற விட்டுட்டு ஒயிட் ஷர்ட்டு ப்ளாக் பேண்ட் போட்டு வர சொல்லுவாங்க ஒயிட் ஷர்ட் ப்ளாக் பேண்ட் போட்டு வந்ட்டு இங்க எங்க இது கொண்டு வாங்க பான் மட்டுதாஸ் நு எதுமே எடுத்துட்டு போ தே நம்ம எடுத்துட்டு போ தேவல்ல நீங்க இது இங்க இது வைங்க அங்க இது வைங்கனு ஆனா அவனுங்க அவள திட்டிட்டேதா இருப்பானுங்க அம் மோ அவிங்க புடிச்சி நம்ம வேல வாங்கிட்டே இருந்தா திட்ட மாட்டாய்ங்களா அவிங்க மைண்ட் வாய்ஸ்ல பரிம் பாறாங்க கேட்ரிங் பாக்கற பசங்க மைண்ட் வாய்ஸ்லாமோ நாநா நம்மலு அது பண்ணிருக்கோ கேட்டரிங் பண்ணிருக்கோ யாராசு நம்மள சொல்லிட்டேந்தா நம்ம கடுப்பா இருக்கோ
சொல்லுவாங் ப்ரோ ஆனா நாங்க வந்து இப்ப அல்லல் ஆளுக்கு ஒரு புள் வெச் சைசு முஞ்சிருல
ஆ நல்லா அதாவ்து ஒரு மூ நாங்க அதே மாரி அந்தக் நாங்க பு போனு அந்த நிஷாக்கா கேட்ரிங்லே முன்னாடி ஒரு ஐயா இருப்பாரு
ம்
ஒரு வயசானவரு அவர் ஆனா அவர் வந்து பரிமார்ரவரு தா அவர் அந்த கம்பெனில பெர்மனன்ட்டா வேல பாக்றவரு அந்த கேட்ரிங் கம்பென்ல ஆ ஒருஸ் சோ ஒன்னு ரெண்டு பேர் பெர்மெணண்ட்டா வேல பாப்பாங்க அந்த கம்பெனில இந்த வெங்காயு நறுக்கி குடுக்றது இந்த மாரி சின்ன சின்ன வேலையல்லா எடுபுடி வேல பொப் வாங்க அப்போ பரிமாற வேலையு பாப்பாங்க
ம் ம்
ஐ எல எடுக்ற கொஞ்ச பேர் ருப்பாங்க அந்த மாரி அவ்வளம் பெர்மனன்ட்டான கம்பென்லே வேல பாப்பாங்க கேட்ரி்ங் கம்பென்லே அதுல அந்த ஐயா வந்ட்டு வந்து பவர் ப்ராப்பரா சொல்லுவாரு ஃபஸ்ட் வந்து போனுன்யுமே எத்தன பசங்க இருக்கீங்க நீவா வொ கைல அப்டி இப்டின்னு ஒவ்வொருத்தங்க கையிலியு ஒன்னொன்னு எடுத்து குடுத்துருவாரு நீ இத வச்சுக்கோ நீ இத வச்சுக்கோ நீ இத வச்சுக்கோ இப்டி குடுத்துட்டு லைனா நில்லு பந்தி ஆரம்பிச்ச லைனா போ வா வந்து லைனா பரிமாறி முடி ச்ச பிறகு திருப்பி கேட்டாங்கனா மட்டு போ அடுத்து அடுத்த பந்திய ஆரம்பி திருப்பி இதே லைன்க்கு வந்துரு அப்டி சொல்லிட்டே இருப்பாரு நீ ஃபர்ஸ்ட் போ அவனக்கு பின்னாடி நீ போ இவனக்கு பின்னாடி நீ போ அப்டி சொல்ட்டே இருபாரு அதாச்சு லைன் மறுசுனா கூட பாத்து கண்டுபுடிச்சு இல்லல்ல நீங்கிட்டு வா நீங்கிட்டு வா மாத்திக்கோ அப்டி போ போ அப்டிப்போ கரெக்டா சொல்ட்டே இருப்பாரு கரெக்டா பரிமாறுவங்க அந்த ஐயா இருக்குபோது கரெக் டா பரி மாறுவாங்க அது இன்னொனு கொஞ்சோ அவர் வயசானவரன்றதல அவ சொல்றத கேப்பானுங்க இப்ப நம்ம இந்த மாரி நில்லு இப்டி நில்லு அப்டி நில்லு சொன்னா கேக்கவு மாட்டானுங்க அவங்க இஷ்டோ போல நின்னுட்டு இருப்பானுங்க நம்ம ஒரு வாட்டி நிக்க வெக்கலா ஒவ்வொரு வாட்டி நம்ம நிக்க வெக்கணு நம்ம அடு த்து வேற ஏதாச்சு வேல வந்துரு நம்ம அங்க போய் பாத்துட்டு இருக்குறதுகுள்ள இவனுங்க மொத்தமவே மாத்திருவானுங்க காயே வெக்கமா சா சோற வச்சிக்கிட்டு இருப்பானுங்க எதுவுமே வெச்சிருக்க மாட்டாங்கா வெறு சோற மட்டு வெச்சுட்டு போயிட்டு இருப்பானுங்க சில பேரு சம்மந்தமே இல்லாம திடீனு இப்டி வச்சிட்டு இருப்பானுங்க அப்புறோ கூப்ட்டு யாரையாச்சு கூப்ட்டு யாராச்சு திட்டிட்டு இருப்
ஆமா ப்ரோ நேத் து ஒயி்ட் ரைசே போடாம ரசோ வச்சுனுக்கிறா ப்ரோ வெறுப்பாக்குது அத பாக்கும் போது அவ டைம் பாஸ் பண்றது
பிரிஞ்சில ரசத்த ஊத்திட்டானா
அப்டி இல்ல ப்ரோ
ஆ
ஃபர்ஸ்ட் வந்து எல்லா றோ அப்புரோ பிரிஞ்சி வெச்டு அப்புறோ பிரிஞ்சி சாப்ட்டோன தா ஒய்ட் ரைஸ் சாம்பார் சாப்பிட்டோனதா ரசோ உத்தணு
ஆ புரியுது
இவ சும்மா வெச்சுன் லைன்ல நின்னுகிறா ப்ரோ செகண்ட் லைன்ல வந்து சும்மா நின்னுகிறா
சும்மா நிக்கிறா ஊத்துரக்கு ஆமா அ ரசம் யாருமே கேக்க போறதே இல்ல சும்மா ரசம் வாலி எடுத்துட்டு நிக்கிறது
அத ஒயிட் ரைஸ்கு உத்தி இப்போ ஒயிட் ரைஸ் சாப்பாடு வச்சா கூடோ ரசம் சாப்டுவோ பிரிஞ்சி வெசிஸ்டு யாரு ப்ரோ ரசம் சாப் வா சும்மா நின்னுட்டு இருக்காங்க டே என்னடா பண்ற ரசம்ன்ரா இன்னும் ஒயிட் ரைஸ்யே வெக்கல ரச இதுல வச்சினுக்குற
அப்டி பண்ணுவானுங்க சில பேர் நா பண்ணுவானுங்க இந்த ஃபில் பண்ணவே மாட்டானுங்க ச சாத்த எடுத்து போய் வச்சுக்கிட்டே இருப்பானுங்க சாதம் காலி ஆயிடுச்சுனா அப்டியே கொண்டு வந்து எம்ன்டியா போட்டுட்டு காய எடுத்துட்டு போயிடுவா காய களியாடுச்சின்னா அத கொண்டந்து அப்டியே எம்டியா போட்ருவா அடுத்தடுத்து எடுத்துட்டு போயிடுவானே தவிர திருப்பி ஃபில் பண்ண டக் குன்னு அந்த காய் கேக்கும் போது போய் பாத்தா அந்த காய் இருக்கவே இருக்காது எம்டியா அப்டியே வச்சுட்டு போயிருப்பானுக
நாங்க எப்வுமே பில்லிங் ஒருத்தர் வச்சிருவோம் ப்ரோ ஃபில் பண்றதுக்கு
புரியல ஃபில் பண்றக்கு ஒரு ஆள் நீப்பாட்டிருங்களா
ஆமா ப்ரோ
இங்க அப்ப ஆமா சில நிறய கேட்ரீங்கள அப்டி நீப்படிருவாங்க அப்டி இல்லாத கேட்டீங்க சில கேட் ட்ரிங்கள ரொம்ப கூட்டமா இருக்கு ஆன ஆள் கம்மியா இருப்பாங்க அந்த நேரத்து இந்த மாரி எம்டியா போட்டு போட்டு போயிடுவானுங்க நிறய
அப்டி இல்ல ப்ரோ நாகளே ஒருத்தன்ட சொல்லுவோ நீ பில் பண்ணிக்கடா சும்மா மட்டும் ஃபில் பண்ணிக்கிட்டானா அவ செரி ஓகே ஃபில் பன்
ம்
நாங்க கரு கட்டுறல எல்லாருங்குமே பொருள் எடுதுன்னு வான அந்த பொருள எதுதானே ஆகனும் ப்ரோ இப்ப நாங்க முதல்னாலே சாம்பார் வேணுன்னா சாம்பார் எத்துன்னு போய் குடுப்பே
ம்
நாங்க பத்து பேரு தா இன்சார்ஜ் அதுல்ல பத்து பேருமே நாங்க பத்து பேரு போனோ பத்து பேருமே இன்சார்ஜ்
புரிது புரிது புரிது
அப்ப எவனுமே அந்தயேத்துல வந்து நம்ம அ இ எல்லாருமே ஒரே மாரி ஆரம்பிச்சு
ஆமா ஆமா சில இதுல என்ன ஆகும் ஆமா சில இதுல சில கேட்ரிங்ல என்ன பண்ணுவாங்க ரெண்டு மூணு டீமா வருவாங்க இப்ப நாங்க ஒரு பத் த்து அஞ்சு பசங்க ஆறு பசங்க இருப்போல்ல அதே மாரி இன்னொரு அஞ்சு ஆறு பசங்க அஞ்சாறு பேர் நெறய டீம் வருவாங்க
ம் ம்
இந்த மாரி நறய டீம் வர எடத்துலயும் பிரச்சன வரும் ஒரு டீம் ஒழுங்காவே வேல பாக்க மாயிட்டாங்க இவங்க வந்து என்டா சொல்லிட்டு இருப்பானுங்க இதே அந்த டீம்
ரெண்டு ரெண்டு பேரு கூட போய் சேர போனாலே செய்ய போனாலே புடிக்கே புடிக்காது
ஆமா அவிங்க வந்து வே ஒரு டீம் வேலயே பாக்க மாட்டாங்க நம்ம வேல பாத்துட்டே இருக்கும்போது கடுப்பா இருக்கும் இல்லாட்டி அவிங்க பாக்கலனு இவிங்க பாக்கமாட்
எங்கள கூப் எங்கள கூப்பிறாங்களே எங்கள கூப்பறாங்க அவங்கதா ப்ரோ அவங்கதா ப்ரோ எங்களுகு இதுவே அவுங்கதா அவுக பசங்க தா அவ பசங்க வந்து செய்யவே மாட்டாங்க நாங்க மட்டுந்தா இப்போ செய்றன்னா அந்த பாக்ஸ் எல்லா தூக்கினு போவோ அந்த இது பெஷனு குண்டாங்க அதெல்லா டபறலா அவங்க தூக்கினே போமாட்டானுகொ நாங்க அஞ்சு மணிக்கு வெச்சா அவனுக ஆறு மணிக்கு வருவாங்க முந்தா நேத்து போனோ ப்ரோ கேட் டீரிங்க நா கரெக்டா அஞ்சு எட்டுக்கு போயிட்டன் அவங்க ஆறு பதிமூணுக்கு வராங் ஓ ஒரு அவரு டிப்ரண்டா வராங் கோ ஆனா ஒன்னும் வேல ஸ்டாட் ஆகல
வரா நம்மட்ட டைம் சொல்லிருப்பாங்க அந்த டைம்க்கு நம்ம போயிடுவோ அஞ்சு மணிக்கு வாங்கனு சொல்லிருப்பாங்க நம்ம அஞ்சு மணி
அரக்கா புருக்கானு கெளிம்பீ வந்த ப்ரோ அஞ்சு மணிக்குன்னோன்னே சா ஜர்ரில்லே நாப்பது தாங்குது அப்டின்னு கெளம்பி வந்தே ஏ சரியன கோவோ வந்துச்சு போய் கேக்கற அவங்கிட்ட என்த எங்க ஊர் பையன் எங்க ஊர் பையன்தா அவ கூப்புடுவா பத்து பேர டேய் நம்ம மட்டும் ஏன்டா இவ்ளோ சீக்கிரமா வறோ பத் அவுங்க ஆறு மணிக்கு வராங்க நம்ம அஞ்சு மணிக்கு வருமடா இப்ப நா ஆன் ஆறு மணிலா கொஞ்ச ப்ரீயா எழுந்து நல்லா பிரெஷா குளிச்சிட்டு கிளிச்சிட்டு
ஆமா இன்னு கொஞ்சோ நீங்க சார்ஜுரு ஏத்திட்டு வந்திருந்துருக்கலா இப்ப அவங்க இன்னொனு அது நா சில நேரோ பாத்துட்டு இந்த மாரி இவிங்க ஒரு மணிநேரோ லேட்டா வாராங்கேனு சொல்ட்டு அடுத்து ஒரு சுத்து லேட்டா போலானு பாப்போ பாத்தா அந்த இதுல நம்ம போற நேரத்துல நெறையா வேல முடிஞ்சிருக்கு என்னா தம்பி இவ்ளோ லேட்டா வரீங்க அந்த வேல முடிஞ்சிரிச்சி இந்த வேல நீங்க என்ன வர சொன்ன டைத்துக்கு வர மாட்டீங்களானு திட்
ஆ ப்ரோ நாங்க எப்போமாது அந்த மாரி மட்டு போனதே கெடையாது ப்ரோ கரெக்டா டைமிங்னா டைமிங்கு சார்பா போய்டு ப்ரோ
பரவால்லயே நாங்க ஆனா இந்தா வந்து பாலாண்ணே இருந்துட்டு லேட்டா போவோ ஆனா அவர் கொஞ்சோ நல்ல டைப்பு ஆனா அவர் கூட இருக்கவங்க இது பண்ணுவாங்க ஆனா அந்த அண்ணே வந்து என்ன ஆனாலு நாங்க எங்கள விட்டு குடுக்க மாட்டாரு நல்லா பேசுவாரு ம் அவரு கொஞ்சோ இதா இருப்பாரு செரி ப்ரோ இதோட முடிச்சுகுலாமா நன்றி நன்றி என்னொரு இணைப்புல வேணா போடுங்க அடுத்து பேசலாம் பாப்போ ஆ ஓகே ஓகே